ட்டுக்கு வாங்க ஹெலோ
ஆ
சிரிக்காதீங்க
சீரியஸா நா சொய்யிய்யோ கட்டாவலப் போலே அப்றோ நீ பண்ண எனக் காட்டாதுல்ல அன்னோல பட்டுன் நாம் பண்ட்டே கட் பண்ட்டே நானு ரொம்ப ஒரு மாறி என்னடா ஃபோனு வர்லே ஃபோன் வல்லே அப
ஒ
எதோ கணக்ட்ட
ம்
எதோ கனெக்ட் ஆவலப் போலேன் நென்ச்சே நானு
ம் ம் என்னாது நா என்னப் பண்றே
நாநா தா என்னா சொன்னே கால் அம்குட்டுந்தே
சாப்டியா நீனு
ம் அப்போதா ஒனக் ஃபோன் பண்ணே ஃபஸ்ட்டு
ம்
ம் கிளினிக்லந்து வந்து சொட்ட பத்தரை மணிக்கீ பத்து இருவதாயிடுச்சு இன்னைக்கி கரெட்டா பத்து மணிக்கு ஒரு பேசன்ட்டு வெறுப்பாயிடுச்சி பொலமினே போனோ நாங்க எல்லாரு சாரு எல்லாத்தியும் எல்லா மிஷினையு ஆஃப் பண்ட்டாரு கண்ணுக்கு பாக்கற மிஷின்லா அப்றோ அந்த பேஷண்ட்டு வர்றத பாத்துட்டு பட்டு பட்னா அவுரு எல்லாத்தியு ஆன் பண்ணாருப் பட்டு பட்னு நாங்களும் பழைய மாரி எல்லாத்தியு பண்ணின்னு
ம் ம்
ம்
நாங்க ஐயோ நானா நா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணினே இந்தனா அதா நா சொல்லிந்தல்ல ஒரு கப்புள்ஸ் வந்து ஒரு பெரிய பில்டிங்ல ஆ அவுங்க ரெண்டு பேரையு அரெஸ்ட் பண்ட்டாங்க
புரில அரஸ்ட் பண்ட்டாங்க பாத்தே பாத்தே பாத்தே
ஆ எனக்கு ஒரு மாரி ஆயிட்ச்சு இது எதுக்கு இது ரூ இது பர்மிஷன்லா எதுமே கேக்காம எதுக் இந்த இதுவலாப் பண்ணு இல்ல வேற நல்லா ஒரு நல்ல நியூஸ்தா குடுத்துட்ச்சுங்க மேல போயிட்டு ஒரு பிளாக் கலர் ஃபிளாக் மாரி ஒன்னு வு பறக்க வுட் பிரச்சன இந்த பிஸியான வேர்ல்டுல வந்து அ பணோ அதுலாம் முக் அது எதா விட் ட லவ்தா ரொம்ப பெருசுன் சொல்ட்டு அதனாலதா இந்துச்சி அங்கப் போயிட்டுனா கிழஞ்சுத்தனமா ப்ரொப்போஸ்லாம் பண்ணி பண்ணதுதா கொஞ்சோ
இல்ல அவளோ ஐட்டு போயிருந்தாங்கள திடீர்னு ஏதாச்சு ஆயிருந்தா என்ன பண்ணிர்ப்பாங்க உயிருக்
ஆம் போலீஸ் அதுக்கு அப்புறோ இது இப்போ வெளிநாட்லலா ரொம்போ ஸ்ரிட் டு வேறயா எப்டினாலு ஒரு அஞ்சு வர்ஷோ தண்டன குடுப்பாங்க
ஏ அஞ்சு வர்ஷோல்லா தண்டன தரமாட்டாங்க
ஏய் தருவாங்க அங்க ஃப மினிமம் த்ரீ டூ த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் இல்லான்னா வந்து இது கேஷு ஃபைன் கட்ணு
ஆ கேஷ் கட்டிருப்பாங்க கேஷ் கட்டிடுவாங்க எனக் தெர்ஞ்சு
எனக் தெர்ஞ்சு ஒண்ணு அரஸ்ட் பண்ணி ஒன் ஒன் இயர் இல்னா சிக்ஸ் மந்த்ஸ் மேருக்கு இது வெக்கலா அந்த மாரி வேணா வெக்கலா அவ்ங் கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தா அப்பிடி இல்லையா
உ பிரதர் எல்லாத்துலயையு எனக் ரெண்ட் ரெண்டு ஃபோன் பண்ணி வெச்சுகிது தெரிமா நா எத்தன வாட்டி நா சொன்னே நா பண்றே நா பண்றேன்ட்டு அதுக்கு இருக்கற்தே முப்பது தா அந்த முப்பத வெச்சுனு நா பண்ற நா பண்ற நா ப் பண்றெண்ந்து எனக்கு எத்தன இருக்கு தெரியுமா அங்கங்க ஒரு ஒரு கால் பண்ணி வெச்சுக்குது அது இப்ப உக்காந்து போய் பாக்கற எல்லாத்திலியு ரெண்ட் ரெண்டு ரெண்ட் ரெண்டு ரெண்ட் ரெண்டு ஒன்னே ஒன்த்துல தா‌ இதோ நேத்து நைட்டு பேசினத்தலதா அஞ்சு மத்த எல்லாத்திலியு ஒ ஒண்ணு ஒண்ணு தா நா பண்ணியிருக்கனே மத்த எல்லா அதுதா பண்ணிக்குது எல்லா நம்பர்லருந்து பண்ணிருக்கு
ஓ ஓ
ம்
அதோ அப்ப கூட அந்த தண்ட கர்மாந்தரோ ஒன்னு எதுமே பண்ணவே இல்லையா அதுலதா
ஏ இப்ப அமௌண்ட் காட்தா பாரு கட்டுன்னு நெனைக்கிறே
அவனுக்கா காட்டாது
ஆ
காட்டாது ஏய் அவந்தா முந்தா நேத் தான லாக் இன் பண்ணா ஆமா நேத்து தா உங்கிட்ட தா பேச ஆரம்பிச்சா
நேத்தில்ல முந்தா நேத்து
ஆ ஆ நேத்து முந்தா நேத்து சோ அனால வந்து எனக் தெஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இல்ல
எதுக்கு செக் பண்ணு எனக்கு தோணுச்சு சொன்ன
ஓ செரி அவ ஃபோன் எடுத்துன் போயிட்டா வந்ததுக் அப்பறோ செக் பண்ண சொல்ற அவ இது அதா பாட்டுல இருக்கா யூத் பாய்ஸ் சாங் வேற சர்ச்சுல போயிட்டு சாங்கு ஆமா சாங்ஸ் பாட போறாங்க அவ்ங்க வந்து ப்ளூ பேங்கா பேண்ட் ப்ளூ பேண்ட்
ஓ
சொல்ட்டு ஒரு குரூப் வேற இருக்கு நல்லாதான இருந்து ஹிஸ்டி கீபோர்ட் அண்ணா இருக்காங்கல அவங்களோட வாய்ஸ் அவ்ங்க வாய்ஸ் நல்லா இருந்தது
ம் அவ்ங்க வாய்ஸ்ஸு எப்பயுமே நல்லாருக்கு ஒங்க அண்ண வாய்ஸ் நல்லாருக்கணுமே
ஆ பாட்டு பாடி அம்ச்சுவுட்டுருந்தாங்க
சும்மாவே பாடின்னு இருப்பா இப்பம்படிய நம்பி இப் போனவங்க ரொம்பன்னு
ஏ அவ இன்க்கு போட்ருந்தா பாத்தியா
இது ஒரு பாட்டு வருமே இந்த பாட்டு யாரடி நீ மோகினி படத்ல வருமே பெண்ணே
ம்
என்னடி நீ என்ன சொல்ல உண்மைய சொல்லு ஆ ஆ அதான் அந்த பாட்டு ஐயோ அன்னக்கி நா கூட வயிறு வலியில தூங்கிட்ட தெரியுமா கிளாஸ்ல
கரண்ட் கூட போயிருச்சே எல்லாரு இது பண்ணிருந்தீங்கள ஆ அப்ல்ல பசங் ங்க ஓட்றானுங்க என்ன பா மாப்ள தாப்பா ஃபீல் பண்ணிப்பாட்றாரு பாட்ட நா அது தா சொன்ன சீரியஸா அவன் கட்டாய இந்த பாட்டு தனுஷ் பாட்டு வறயா எனக்கு க ஒங் அண் வாய்ஸ் மட்டு தனியா கேக்குது அவர் பாட்னதுலதா நா முழிச்சனே தெரிமா யார்ரா அது ப்டி இந்தளவுக்கு ஃபீல் பண்ணி பாட்றதுன்ட்டு
ம்
ஆ விஷ்ணு கிண்டல் பண்வா
ம் ஆனா சிரிப்பு தெரிமா ஆமா நேத்து சொன்னால அந்த பிளான் ஓகேவா
நா அத சொல்ட்டே எனக்கு நீங்க நீங்க பண் பண்ணுங்க என்ட்ட கேளுங்க நா ஸ் இந்த மேரி
எனக்கு என்ன தெரிமா தோணுச்சு அவுங்க வந்து இப்ப நா வந்து ஓப்பனா ஏன்னா வந்து ஒரு மெமரியாருக்கணு எல்லாருக் எல்லாருமே இருக்கணு அதுல இன்வால்வ்டா
ஆ
ஆ அப்டின்னு யோசிக்கும் போது எனக்கு தோணுச்சு அவர் கேபின் ல இது வரைக்கு நா பாத்ததே கெடையாது எந்த ஒரு ஃப்ரேம் எதுமே பாத்தியா
ஆமா
ந்த உள்ரூம்ல கூட எதுமே இல்லவே இல்ல அத பாத்தா எனக்கு அப்பவே ஒன்னு தோணுச்சு இந்த ஒரு ஐடியா ஆனா எனக்கு அத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எனக்கு வந்து எப்டி ஒரு தாட் இருக்கணுல ஒரு மூடு அது இல்ல எனக்கு ஏன்னா வந்து கொஞ்சோ மூட் ஆஃப்ல தா இருந்த அதனால வந்து செரி நா விட்டு ட்ட ஆனா இவனுக்கு அது தோணிருக்ன்னு சொல்ட்டு ஏ கிட்ட இத்தினாள் அவ சொல்லவேல்ல நேத்து தா சொல்றா இது எனக்கே தோணுச்சு பட்டு இது செரிப்பட்டு வராதுன்னு எனக்கு தெரியு ஊஉ சொல்ட்டு சொன்னே சரி நம்போ நம்ம இருந்தோ நம்ம வந்து எதுவுமே அவுங்க அவருக்கு பண்ணல அவுங்க ஜஸ்ட்டு என்ன வாங்றேன்னு கூட கேக்காம கேஷ் மட்டு கலெக்ட் பண்ணாங்க நம்ப அப்டி இருக்க கூடாது எல்லாருக்கு டு போட்டோஸ் கேளுங்க அனா என பிரேம்குன்னு சொல்லாத எடிட்டிங்க்குன்னு சொல்லு வீடியோ எடிட் பண்றோன்னு சொல்ட்டு
ம் ம்
சொல்ட்டு அவ போட்டோ கேட்க சொன்னா நா சொன்ன போ வீடியோ எதுக்குன்னு கேப்பாங்களா அப்ப என்ன சொல்வன்னு கேட்டா என்ன நா சொல்லுவ போட்டோ எடிட் பண்ண போறோ நானு சுவேத்தாவுனு சொல்ட்டு சொல்லுவன் சொன்ன
ம்
ஒடனே வந்து சேரி சேரி நல்ல மூளையாதா யோசிக்கிறீங்க சொலியிருதா அதே கேக்க முடியு எடிட்டிங்குனு சொன்னாதா வந்து நல்ல நல்ல போட்டோஸா அனுப்புவாங்க
ம்
அதா சொன்னே அப்பறோ எதுக்கு ஏதாக்கு எல்லா கேட்பாங்க வேற இது ஒரே வாட் தில முடிச்சிர்லாயில்ல
அனா மு
உ
முக்காவாசி போட்டோஸ் நம்ப குரூப்லயே இருக்கு நம்ம நம்ம கேங்க தவிர்த்து ஆ வெளிய இருக்கவங்களது வேணா நம்ம இப்ப கேக்கணு
அதுதா நம்ம கேங்க தவிர்த்து வெளிய இருக்கறவுங்களுக்கு தா நம்பளுக்கு வேணு எல்லாருக்குமே ஏன்னா வந்து அவுங்க நம்மளுக்கு அந்த நம்ம சைல
அப்பறோ கேரளா பேனு விசரிக்கு வந்து எடுத்தோம்ல அப்போ வந்து எல்லாரு எல்லாரு இருப்போ அதுல